ஹலோ
சொல்லு ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
ஆ ப்ரோ
எங்கே ப்ரோ யா பேர் வசிஸ்டன் ப்ரோ உங்க பேரு
யா பேரு ரோஹித் ப்ரோ
சேரி ப்ரோ
நீங்க ப்ரோ எந்த ஊரு
நா இங்கதா ப்ரோ சேலம்
சேலமா ப்ரோ ஆ ஆ சொந்த ஊரே சேலமா ப்ரோ
இல்ல ப்ரோ
எந்த ஊரு ப்ரோ
இங்கட்டு தா ப்ரோ
திருநெல்வேலியா ப்ரோ
ஹலோ
ஹலோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது
எந்தூரு ப்ரோ
திருநல்வேலி ப்ரோ
திருநல்வேலியா ப்ரோ நானு இங்க தா ப்ரோ திருநல்வேலி பக்கத்துல
எங்கே ப்ரோ
தெங்காசி
அ அ
என்ன ஒரு நாப்பது கிலோ மீட்டர் தாம் ப்ரோ
எங்க ப்ரோ இப்ப காலேஜ்ஜா வேலையா
நா காலேஜ் தா ப்ரோ
ஆ ஆ காலேஜ் எங்க ப்ரோ
காலேஜ் இங்க இது சேலத்தில மகேந்திரா காலேஜ்
ஆ ஆ ஓகே ப்ரோ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சி ப்ரோ நீங்க
நானு இத இப்ப தா ப்ரோ டீ கடைக்கு போயிட்டு டீய குடிஸ்ட்டு அப்டியே வந்து உக்காந்துருக்கே இன்னிமேல் தா சாப்புட்ணு
ஆ
ஆ ஆ ஃப்ரோ வண்டி வண்டில போறதா இல்லைன்னா எங்க ப்ரோ ரூம்லையா ரூம் பக்கத்திலே காலேஜ் பக்கத்திலே ரூம்மா இல்ல வண்டி இருக்கா ஃப்ரோ
வண்டி ஒரு அண்ணன்ட்டே இருக்கு ப்ரோ
ஆ ஆ
அவுங்களுக்கு இது செமஸ்டர் முடிஞ்ச்சா அவுங்கள்ட்ட வண்டி இர்க்கு அவுங்கள்து அந்த வண்டிலேம் போறே
ஆ அவுங்க ஊருக்கு போய்ட்டாங்ளா வண்டிய உங்கள்ட்ட குடுத்துட்டு
ஆமா அவுங்களுக்கு இது செமஸ்டர் லீவு போய்ட்டாங்க
ஆ ஆ ஆ ப்ரோ எந்த ஊரு ப்ரோ
அவரு கோய்ம்த்தூரு
கோய்ம்த்தூரா ப்ரோ
ம்
அது என்னா ப்ரோ கோய்ம்த்தூர்ல அவ்ளோ காலேஜ் இருக்கு அவர் எதுக்கு ஃப்ரோ இங்கிட்டு வந்தாரு
ஃபஸ்ட் அங்கே கற்பகத்துலேதே படிச்சாரு அங்யே ரெண்டு வர்ஷோ முடிச்சிட்டு இங் வந்து இங்க என்னன் தெர்ல இங்க வந்துட்டாரு
ஆ ஆ
ம்
இங்க சேலத்துல அப்டியே திரும்பி வந்து ஃபஸ்ட் இயர்லருந்து ஆரம்பிச்சார ப்ரோ இப்டி சொல்லாப்போனா இப்ப எ எத்தன எத்தனாவ்து இயர் ப்ரோ
இப்போ இது செகண்ட் இயர்ன் செகண்ட் இயர் ப்ரோ
அவரு செகண்ட் இயரா ப்ரோ
ம்
அப்டி இருந்தாலு அங்கையே செகண் செரி ரெண்டியர் முடிச்சிட்டு இங்க வந்து படிச்சார்னா இன்நேரோ அவரு வேலைக்கு போற வயஸ்ல்ல ப்ரோ
ஆமா
அதெல்லா அப்பனா ரிஸ்க்கு ப்ரோ அதுக்கு அங்கையே ரெண்டு வர்ஷோ நீட்டா படிச்சிட்டு வந்திருக்லா
மா இங்கையே வந்து இப்ப அரியர்தா ப்ரோ அவரு
என்னா ப்ரோ சொல்றீங்க
ஆமா
அதே இது போட்டிருக்காரா இப்ப இங்க வந்து
ம்
எப்படி ப்ரோ கரசுல போட்டிருக்காரா இல்லைன்னா எப்படி ப்ரோ
இல்லலை இல்ல காலேஜ்தா போற போறாரு காலேஜ் தா
ஆ எக்ஸாம் எத்தன அரியர் ப்ரோ வச்சிருப்பாரு இன்னு
அது இப்ப இருவத்நாலோ எனமோ வச்சிருப்பாரு ப்ரோ
என்னா ப்ரோ சொல்ற இருவத்நாளா
குட்டி டிராகன் மண்ட
என்ன ப்ரோ
ட்ராகன் ட்ராகன் படத்தில்ல எப்டி அதே மாட்டி தா அவரு
என்னா ப்ரோ இருவத்நாலுனா இன்னு அப்பன்னா ரெண்டு வருஷத்துல நாப்பதெட்டு வந்துரு போலயே ப்ரோ
அதா
அப்பனா ஒரு அவலதே ப்ரோ அப்பன
நீங்க எங்கே ப்ரோ
ஆ இதா ப்ரோ இங்க அமா மதுரையில மதுர ஊரு ப்ரோ
ஆ ஆ
ஆ தென்காசி தென்காசியிலருந்து படிக்கிறே மதுர ஊரு
தென்காசிய நீங்க இங்க பைக்கிலதா போறீங்களா
என்னா ப்ரோ
பைக் வச்சுருக்கீங்களா என்னா இங்க
ஆஹாம் ப்ரோ போயிட்டு போயிட்டு வர மானிதா ப்ரோ
போயிட்டு போயிட்டா
ஆ வீட்லருந்தே படிக்கிறே ப்ரோ
சேரி சேரி ப்ரோ
ம் பஸ்சு எதுக்கு ப்ரோ பைக்ல்லா தரமாட்டாங்க பாத்து போமாட்டே வேகமா போயிருவ பஸ்லயே போயிட்டு பஸ்லே வருவே ப்ரோ காலையில ஆறரைக்கு கெளம்புறது ப்ரோ சாய்ங்கால ஒரு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவே ப்ரோ நாலு மணிகுல காலேஜ் முடின்சிரு ரெண்டு மண்நேர வரதுக்கு ப்ரோ
ஆ
தெங்காசி ப்ப ச வர்ற ரோடு தா ப்ரோ அப்படியே ரன்னிங்ல எறங்டுவே ப்ரோ மதுர வரைல்லா வர மாட்
பண்ண முடிஞ்சா ப்ரோ
நா இப்பதான ப்ரோ முடிஞ்ச்சு மே மாச
போனீங்களா
என்னா ப்ரோ
போனியலா நல்லா என்ஜாய் பண்ணிகிலா
இல்ல ப்ரோ போவே முடியல
யா ப்ரோ
பஸ் எதுவுமே கெடைக்கல ப்ரோ எங்க ஊருக்காரங்கலே கெடைக்கல ப்ரோ எல்லாத்தையு நிப்பாட்டி வச்சுடாங்க
ஆ
போவே முடியல
அந்த சைடு போலீஸ்னா எது ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களோ ப்ரோ
ஆமா ப்ரோ யாரயு வெளிய நடமாட விட மாட்டாங்க
ம் ம்
ஒரு கூட்டமா நாலு பேர் போனாலே புடிச்சு நிப்பாட்டிட்டு வாங்க ப்ரோ
அதான்
ஆஹ் யாருமே தனியா நடக்க முடியாது தனியா போனா போலாம் புரோ பசங்க கூட போனோம்னா எங்கினாய்ச்சும் விசாரிப்பாங்க ப்ரோ ஏன் ஏண்டா இவ்வளோ பேரு போறீங்க அப்டிஞ்சொல்லி கேப்பாங்க ப்ரோ
சேரி ப்ரோ
ஆ எதுவும் தப்பு நடந்தரகூடான்னு சொல்லி விசாரிப்பாங்க
ஆ ஆ
கொஞ்சம் அதென்னா சொல்றது ரெஸ்பைட் குடுத்து பேசனம்ன்னா விட்ருவாங்க ப்ரோ
ஆ ஆ
கொஞ்சம் அது வேணும் நம்மளே கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம்ன்னா அவங்க நிப்பாட்டி வச்சு எத்த நேரம் நம்மள கத்த விடுவாங்க ப்ரோ ஒங்கூர் சைட்லாம் எப்டி ப்ரோ சிட்டா போலீஸ்சு என்ன ப்ரோ
போலீஸ்டன்னா
ஆ ஆ
மாட்னா அண்ணேந்தே கூப்டுவீங்ளோ
ஆமா ப்ரோ